ஹலோ
ஆ நல்லா இருக்க என்னால உங்ளுக்கு ஃபோன் பண்ணவே முடில இப்பதா எனக்கு ஒருது உங்ளோட ஆலோசனை தேவைப்பட்டுதுங்கறதுக்காக ஃபோன் பண்ண
நல்லா இருக்கேத்தா நல்லாயிருக்கே சொல்லுங்க என்ன சந்தேகம் உங்ளுக்கு
நா புதுசா ஒரு எடோ வாங்கியிருக்கோ அது எப்டினா ஒரு தோட்டம்லா வைக்கிற மாதிரியான ஒரு கொள்ளையா வாங்கியிருக்கோ
சரிப்பா
அது நீண்ட நாளா எனக்கு கனவு ஏன்னா இயற்கயா காய்கறிகள் பழங்கள் பூக்கள்ல்லாம் வந்துட்டு சொந்தமா விளைவிக்கணா அப்டிங்கறது நாங்க இருந்த எடத்துல அந்த மாதிரி இல்ல இப்ப இருக்குற எடத்துல பயிர் இடுறத்துக்கான சூழல் உள்ள ஒரு எ டமாதா பாத்து வாங்கிருக்க அதுல நா மொதல்ல நம்ம பயிரிடனும்னா ஃபஸ்ட் ட்டு நம்ம என்ன பண்ணனும் ஜின்ன அளவுல வீட்டுக்கு தேவயான அளவு பண்னாலே எனக்கு போது
சரிங்க இப்ப அதுல வந்து உங்களுக்கு கீழயே நம்ம செடி வெ கே கூடிய மண் வசதி அந்த மாதிரி இருக்கா இல்ல நம்ம தொட்டில வெக்கற கூடியமான அமைப்புலருக்குங்களா
இல்ல ஒரு திறந்த வெளி கொள்ளயாதா இருக்கு முதல்ல என்னன்னா வயல வந்து அந்த கொள்ளய வந்து ட்ராக்டர் வச்சு சிறிய அளவா இருந்தாலு ஒரு உழுதுட்டு அதுக்கப்புறம் செடி கொடிகள் பிரிச்சு பிரிச்சு போடலாமா இல்ல வெறுமனே ஒரு பாத்தி மாரி குழி நோண்டிட்டு வெதைகள் போட்டுடலாமா
இல்ல ஒரு சிறிய அளவான எடோ அப்டின்னா அத வந்து நம்மளே பனிக்லா இல்ல ஓரளவுக்கு பெரிய எடம் வசதி இருக்கு அப்டின்னா அத வந்து ஒரு தடவ உழுதுட்டு அதுக்கப்றோ போட்டோ அப்டின்னா நிச்சயமா அதனுடய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும்ப்பா
அ முதலாவது அங்க வந்துட்டு ரொம்ப நாளா பயன்படுத்தாம இருந்த எடோ சின்ன எடமா இருந்தாலு ரொம்ப நாளா பயன்படுத்தாத கொள்ளங்கிறதுனால ஒரே கருவ காடு செடி கொடிகள் எல்லா மண்டிருக்கு அதெல்லா நம்ப அப்றப்படுத்துறது ரொம்ப முக்கியமா
நிச்சயமா அத வந்து மொதல்ல முழுமயா சுத்தப்படுத்திட்டு புதிய செம்மண் வந்து வாங்கி நம்ம ஒரு அர ட்ரெக்டர் அந்த மாத்ரியாவது வாங்கி அத முழுசா கொட்டி அதுக்கப்புறோ அதுலவந்து செடிகொடிகள் பயிரிடுது வந்து நல்லது
ஆ சரி அதே மாதிரி சொன்னாங்க சூரிய ஒளி நேரடியா படுறதுக்காக மரங்கள் எல்லா வெட்டி இருக்கணு அப்டின்ட்டு நா வெட்டிர்றே இப்ப வந்து காய்கறிகள்ல்லா ஒரு வீட்டுக்கு இல்லனா ஒரு ஒரு சின்னதா ஒரு கடயில பக்கத்துல உள்ளவங்களுக்கு குடுக்குற அளவுக்கு நம்ப பயிரிட்டா போதுன்னு நெனக்கிறே எந்த மாத் திரியான காய்கறிகள் எல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு குறுகிய காலத்துல பயன் தரும் எல்லா மண்ணுலயு நமக்கு நல்லா வெளயு
ஆ முக்கியமா பாத்தீங்கன்னா கீரை வகைகள் எல்லா நம்ப வந்து உங்களுக்கு குறுகிய காலத்திலே வந்துரு சில கீரைகள்லெல்லா பாத்தீங்கன்னா வெந்தய கீர எல்லா போட்டீங்கன்னா ஒரே வாரத்துல வந்துரு அதுக்கப்புறோ நம்ம அரக்கீர இந்த பருப்புக்கு போடுற கீர அதெல்லா பாத்தீங்கன்னா அதிகபட் சோ பதினைந்து இருவது நாட்களேயே வந்து ஒரு நாளைக்கு தேவையான இலைகள வந்து தரக்கூடிய அளவுக்கு வந்துடு ஸோ கீரை வகைகள் அதிகமா போடலா
இதுக்கு தண்ணீர் அதிகமா தேவைப்படுமா
தண்ணீர் வந்து ஓரளவுக்கு இருந்தா போதும்பா
உம் பச்சை மிளகாய் தக்காளி நீங்க சொன்னீங்க ஆனா ஏ நா கேள்விபட்ருகே இப்ப பச்ச மிளகாயாருக்கட்டும் தக்காளி கத்தரி இதெல்லா நேரடியா விதைக்க கூடாது ஒரு சின்னதா மண்ண குமிச்சு இல்லன்னா ஒரு ஒரு மேடான எடத்துல வந்துட்டு மணல் தூவி விதைகள தெளிச்சு தண்ணீர அதிகமா ஊத்தாம தெளிச்சுட்டே இருந்தோம்னா அது மொளச்சு வரு அந்த நாற்று கன்றுகளா இருக்குல்ல அத பிடுங்கிதா வுன்னொரு எடத்துல நடவு பண்ணனு அப்டின் கேள்விப்பட்டே அப்டிதானா இல்ல நேரடியாவே விதை போட்டுருவாங்களா
நிச்சயமா இரண்டு வகையிலயுமே இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை மிளகா செடி வந்து நேரடியா வாங்கிட்டு வந்து வெக்கிற வழக்கமு இருக்கு அப்படி இல்ல அப்டின்னா நம்மளுடைய வரமிளகாய்லா இருக்கக்கூடிய உள்ள அந்த சிவப்பு கலர்ல இருக் கோலமா அத வந்து நம்மை எடுத்து நாலஞ்சு வர மொளகாய்ல இருக்கக்க கூடிய விதைகள எடுத்து மண்ணுல்ல குவிச்சு தண்ணி தெளிச்சு நம்ம போட்டோ அப்டின்னா அது வந்து சிறு சிறு செடிகளா வந்து வளர ஆரம்பிக்கு அதுவே பெரிய நாத்தா வந்து மாறிருமா
அத பறித்து வேற எடத்துல நடவு நட்டுக்கணு அப்டிதானங்க
இல்லல்ல நம்ம பறிச்சு நடணும்னா நடலா இல்லன்னா அதே எடத்துல நாங்க வச்சுருக்கோ அத அப்டியே வளர்ச்சி அடஞ்சு நல்லா தா வளந்துருக்கு அத கட்டாயம் அவெ வேற எடத்துக்கு மாத்தணும்னு கெடையாது
ஆனா வெண்டிக்காய் நா பயிரிட்டுருக்கே வெண்டிக்காய் வந்து ரொம்ப ஒரு இருவத்தஞ்சு நாட்களுக்குள்ளே ஏ முன்னாடி இருந்த எடத்துலயே நம்ம விதச்சிட்டு ஒரு இருவத்தஞ்சு நாள்லயே நல்ல பலன் குடுத்தது ஆனா வெண்டிக்காய்ல எனக்கு தெரியாது அன்னனைக்கீ காய பறிச்சுடணு அப்டின்ட்டு நா இன்னக்கீ தான காய் இருக் த ரெண்டு நாள் கழிச்சு பாத்தா அது ஒடனே முத்தி விடுது அது அப்டித்தா ஆயிடுமா
ஆமாப்பா நமக்கு வெண்டைக்காய் அதுக்கப்பற சிலக்காய்கள் கத்திரிக்காயே வந்து ரொம்ப நாள் விட் விட்டா அது வந்து முத்திரு அதனால அப்பப்ப நம்ம காய்ச்சி சிறு நாட்கள்ளயே நம்ம அத பறிச்சு பயன்படுத்த திருவது நல்லது அதே மாரி கீரைகளு ரெண்டு மூணு நாள் விட்டுட்டீங்க அது வந்த அப்டின்னா அது வந்து பழுப்பு நிற தட்டிரு
அதே மாதிரி கொத்தவரங்காய் இருக்கும்ல அதுவு செடியில நல்லா கொத்து கொத்து காய்கும் சொல்லிருக்காங்க அது கூட பயிரிடலாம்ல
நிச்சயமா பண்ணலாம்ப்பா
ம் இந்த பந்தல் போட்டு காய்க்கற வகைகள் இருக்குல்ல உதாரணமாக புடலங்காய் பாகற்காய் அந்த விதையை எப்டி நடணு நேரடியா மண்ணுல நட்டா போதுமா இல்ல எங்க அம்ம எலா சொல்லுவாங்க அத வந்து சாணம் கலந்த தண்ணீர்ல வந்துட்டு ஊற வச் சி ஒரு நாள் ஊற வச்சு ந அத வந்து மறுபடியு விதைக்கணும்னு அத எப்டி இருந்தாலு விதைக்கலாமா
இல்ல நாங்க வந்து செம்மன்ல அப்டியே தா போட்டோ பாவக்காய்னுடைய விதைகளை வந்து அப்டியே வந்துட்டு ட்டு உள்ள மண்ணுக்குள்ள பொதச்சு அத மூடி வச்சுட்டோ அது மேல வளர வளர ஒரு குச்சிய வந்து நம்ம அந்த தொட்டியில நட்டு வச்சுட்டோம்னா அந்த குச்சியை பிடிச்சுக்கிட்டே அது வந்து படர்ந்து போயிரும் அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய ஜன்னல் அந்த மாரி இடங்கள்ல வந்து ஒரு பெரிய கயிறு கட்டி விட்ருணு ஏன்னா அது தண்ணிச்சையா வளராது சோ இன்னொரு இத சார்ந்துதா வளரு சோ அந்த மாதிரி ஆ பந்தல் அவசியம்ப்பா
ஓ நானுமே அத நிச்சயமா பண்ற ஏன்னா அப்ப அதுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதிக் வைக்கிறது தான நல்லது ஏன்னா புடலங்காய் பாவக்காய் வந்துட்டு அதுக்கு பந்தல் போட்டுடும்னா அந்த இந்த நிழல்ல கத்திரிக்காய் மத்த காய்கறிகள் எல்லா காய்க்காம போய்டும்ல அந்த பந்தல் வகை செடிகள அப்போ ஒரு ஓரமா வச்சுற அடுத்து பாத்தீங்கன்னா பூ வகைகளும் போடலா ஏன்னா ஒரு வீட்டுல இருக்க ஒரு சாமிக்கு ஒரு பூ வைக்கணும்னா கூட நாங்க நீண்ட தூர போய் இங்க பக்கத்துல கடை இல்லாதனால வாங்க வேண்டியது இருக்கு பூச்செடிகள் வைக்கலான்னு இருக்க அது எது ரொம்ப எடத்த அடைக்காம ஆனா வந்து தினம் தினம் பயன் தரக்கூடிய வகைகள்ன்னா என்னது இருக்கு
பூச்செடிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரோஜா பூ வெக்கலா அதுக்கப்பற முல்ல பூ வெக்கலா ஆனா முல்வ பூ வெக்கிற எடத்துல வந்து ஓரளவுக்கு எட வசதி வசதி அதிகமா இருக்கும் ஏன்னா வளர வளர ஒரு மாதிரி அடர்த்தி ஆயிரும் சோ அந்த அடர்த்தி ஆகும் போது பக் பக்கத்துல செடிகள் இருந்ததுன்னா அதற்கு வந்து சூரிய ஒளி வந்து படாது அதனால அது படர்ந்து வர அளவுக்கு ஓரளவுக்கு நெறைய எட வசதி இருக் இருக்க கூடிய எடத்துல வந்து முல்லை செடி வைக்கிறது நல்லது அரளிவிதைகள் வந்து போட்டு அரளி செடி வந்து வளர்த்தலாம் ஆனால் அருளி செடிகள் அதிகமாக வளரும் போது சில இடங்கள் பாம்பு நடமாட் ட்டம் அதிகமா இருக்கும் அப்டிங்கிறது வந்து சொல்றாங்க சோ அருளிச்செடி வந்து வைக்கலா பட் வீட்டுக்கு வெளியில வந்து வச்சு வளர்த்துறது வந்து நல்லது
நா தனியா ஒரு கொள்ளையில தா வைக்க போற அப்பனா நிச்சயமா அதையு பண்ற இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பல வகைகள் வந்துட்டு எனக்கு என ரொம்ப பெருசா வந்துட்டு பெரிய மரங்களா போக வேண்டாம்னு நெனைக்கிற இப்ப உதாரணமா மாங்காய் வந்து எனக்கு புடிக்கும் தா ஆனா மாமரம் ல்லா ச்சோம்னா வருஷத்துல ஒரு தடவ தா வந்துட்டு பலன் தரு ஆனா அது மொத்த எடத்தையு அடச்சுக்கு அத சுத்தி உள்ள எடோ எல்லாமே நிழலா போய்ரு நம்ம கொள்ளயே ஒரு சிறிய அளவுலதா இருக்கு அதுனால ஒரு வருடத்திற்கு இரண்டு மூன்று முறையாவது பலன் தரக்கூடிய வகைகளா வெக்கலானா இந்த தென்ன வாழை மாரி கேக்கறே
ம் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலா அப்டின்னா வாழை மரோ வெக்கலா தோழி சப்போட்டா மரோ வெக்கலா ஏனா சப்போட்டா மரோலமெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வரைக்குதா வந்துட்டு வரு ஆனா பழங்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடு சீசன் அப்ப மட்டுந்தா அதுல பழங்கள் வந்து வரு அதே மாரி பாத்தீங்னா நீங்க வாழ மரோ வெச்சீங்க அப்டினா நிச்சயமா அது இரண்டு மூன்று தடவ வந்து குலத் தள்ளு அதுக்கப்றோ அடுத்தடுத்து அது வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்றோ ஒரு இதாகும் போது அந்த மரத்த நம்ம முழுவதுமா அ ப பிடுங்கீட்டு மறுப்டியு நம்ம புதுசா வந்து வெச்சுக்கலா தோழி அதனால செவுத்துக்கு வந்து பெரிய பாதிப்பு வந்து ஏற்படாது காம்பவுண்ட் செவுரு இருந்தாலுமே
நிச்சயமா நானுமே கேள்விப்பட்ருக்கே ஏனா ஒரு வாழைமரம் இருந்தா போதுல்ல நாங்க ஃபஸ்ட்டு இருக்கற வீட்ல இப்ப என்னன் பாத்தீங்கனா வாழைலா இல்லாம யாராது ஒரு விருந்தினர் வந்தாலு செரி ஒரு நாள் கிழமைல ஒரு சாமி கும்பட்ணுனாலு செரி வாழ இலை கூட இல்லாம நம்ப தட்டுலயே வெக்கிற சூழல் தா இருக்கு அப்ப எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு அதற்காகவே இப்ப புதுசா வாங்ன எடத்துல நா வாழை பயிரிட்டே ஆகணுனு ரொம்ப ஆச அதே மாதிரி தென்னைல வந்துட்டு குறுகிய கால பயிரு பலன் குடுக்கும்ல அது நல்லதா இல்ல நாட்டு மரங்கள் நீண்ட காலம் வந்து ஒரு நான்கு வருடம் ஐந்து வருடத்துக்கு அப்றோ காய்க்குமில்ல அந்த தென்னை வைக்கலாமா
இல்ல தென்னை மரங்களெல்லா பாத்தீங்கனா அதிக அளவுல பெரிய பெரிய தோட் டம் அப்டியெல்லா வெச்சிருப்பாங்கல்லப்பா ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அந்த மாதிரி எடங்கள்ல வந்து நட் டு நடறது வந்து நல்லது ஆ ஏனா அது நிச்சயமா வேர் ஊனம் போது அது சுற்றி இருக்கக்கூடிய எடத்தையும் வந்து அது வந்து பாதிக்கு அதனால அதையு நம்ம கருத்துல கொண்டுதா அது வந்து நம்ம வெக்கறதுக்கு இது பண்ணனு அதுக்கு பதுவா நம்ம என்ன பண்ணலா அப்டினா மருத்துவ குணங்களுடைய சில செடிகள் வந்து வெக்கலா அதாவ்து சோற்று கற்றாழை
பேரு ஆமா மருத்துவ குண உள் நீங்க சொன்ன உட்ன தா நீங்க ஞாபகோ வருது அதே மறந்துட்டே ஒரு சளினா கூட ஒரு துளசி இருக்கலா சோற்றுக்கற்றாழை வந்து நா அடிக்கடி தலைல தேச்சி குளி க்க கூட கடைல தா வாய்ங்ட்டு வருவே அதெல்லா என்னெல்லா வெக்கலான் சொல்லுங்களே
சோற்று கற்றாழை வெக்கலாங்க கற்பூரவள்ளி வெக்கலா ஆ துளசி வெக்கலா பிரண்டை வந்து வெக்கலா அதுக்கப்றோ பாத்தீங்கனா சிறியா நங்கை பெரியா நங்கைன்னு சொல்லுவாங்க அதெல்லா வந்து பாத்தீங்கனா பல்வலிக்கு பல்வலி க்கு பயன்படுத்துவது அந்த மாதிரி மருத்துவ குணமுடைய செடிகள் வந்து நம்ம வெச்சோ அப்டினா ஆ நமக்கு இயற்கையாவே நமக்கு சளி, இருமல் சிறு சிறு உபாதைகளுக் வந்து நம்ம அதையே பயன்படுத் திக்கலா பிரண்டை வந்து பாத்தீங்கனா நம்ளோ டைய நரம்பு மண்டலத்த வந்து சுத்தப்படுத்து அதே மாதிரி எட வசதி ஓரளவுக்கு இருக்கு அப்டிங்கிற பட்சத்துல நெல்லிக்காய் மரம் வந்து வெக் கலா பட் அது நீண்ட ஆண்டுகள் ஆகு
அது பலனு ஆனா வருடத்திற்கு ஒரு முறை தான குடுக்கூ
ஆமாங்க அது நா நாவல் பழ மரமெல்லாம் பாத்தம்னா ஒரு அர ஏக்கர் ஒரு ஏக்கர் தோட்டோ இருக்கு அப்டினா அங்க தென்னமரம் பனைமரம் நாவல் மரம் மாம்பழம் பலாப்பழம் இதெல்லா வந்து அந்த மாரிய
இல்ல எனக்கு வந்து சிறிய அளவுலதா இருக்கு நம்ம
அப்ப நீங்க முருங்கை கீரை அதெல்லா வந்து வெச்சுக்லா முருங்கை வந்து உங்களுக்கு கீரை
ஆமா முருங்கைனு பாத்தீங்னு வச்சுக்ங்க முருங்க கீரையா இருக்கட்டூ அதோட காயா இருக்கட்டூ எல்லா விதத் துலயு நமக்கு பயன்படு ஒரு வீட்ல ஒரு முருங்கமரோ இருந்தா அந்த காலத்துலைலா சொல்வாங்கல்ல ஒரு கடைக்கு போய் காய்கறி வாங்கணுங்குற அவசியமே இருக்காது அப்டின்ட்டு ஆனா எங்க வீட்ல முன்னாடி இருந்த எடத்துல அது இல்ல நிச்சயமா நா முருங்கை பயிரிட்ற
அதுக்கப்றோ வெற்றிலைக் கொடி வைக்கலா
அது எல்லா மண் வகைகள்லயு வளருமா
நிச்யமா வளருங்க ஆனா வெத்தல வந்து தனியா வைக்க கூடாது பாக்கு கூட சேந்து வைங்கன் சொல்றாங்க அத பத்தி எனக்கு முழுமையா தெரியல பட் வெற்றிலைக் கொடி வந்து உங்களுக்கு சிறிய எடத்துலயே நல்லா படர்ந்து வந்து வந்துரு
அதே போல எலுமிச்சை வாங்கி வைக்கனுன் நெனச்சிட்ருக்க மறக்காம ஏனா என் ஆ அதுவு நல்ல பலன் தரக்கூடியது அது வருடத்திற்கு மூன்று நான்கு முறை கூட பலன் குடுக்கூல்ல
நிச்சயமா நிச்சயமா அது அதுக்கப்றோ புதினா செடி கருவேப்பிலை செடி கருவேப்பிலை மரம் ஆ புதினா நம்ம வாங்கிட்டு வரத வந்து அத நாத்தோட நம்ம நட்டு வச்சாலே அது வந்து நல்ல வித தமா பிடிச்சிக்கு தோழி செடி மாதிரி வந்ரூ
நா முதல்ல நீங்க சொன்னத மொதல நா இப்ப இருக்ற எடத்துலயே முயற்சி பண்ணி பாக்குறே ஏனா வாரத்துல அடிக்கடி நம்ப அசைவோ சமைக்கும் போதெல்லா வந்துட்டு அப்பதா சமைக்கும் போதுதா பாத்தா புதினா இல்ல கொத்தமல்லி இல்லன்ட்டு போய் கடைக்கி வாங்குறோ அத வீட்லயே பயிரிட முடியனுன்
நிச்சயமா தோழி நம்ம பல பயனுள்ள தகவல்கல பகிர்ந்துகிட்டோ தொடர்ந்து அடுத்ததுல தொடர்ந்து பேசுவோம் தோழி நன்றி வணக்கம்